வணக்
நல்லா இருக்கீங்களா தம்பி
நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கே இன்னைக் கி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாள்தோறும் செய்யக்கூடிய உடல் பயிற்சினால நமக்கு என் நன்மைகள் அது செய்வது வந்து நம்ம எப் ப்டி வழக்கமா வச்சுக்கணு அப்டிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோ போங்ளா
ம் ஓகே பிட்ஸ்
ம் இன்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நவீன காலத்ல வளந்து வரு நவீன காலத்துல நம்ளுடைய உடல் அசைவுக்ளங்றத் வந்து ரொம்ப கம்மியாயி டுச்சு அந்த காலத்துல மாதி ரி அந்த காலத்து பெண்களாகட் ட்டோ ஆண்களாகடோ நெறைய ஆஹ வேலைகள் வந்து செய்வாங்க வீட்டு வேலை அல்லது தோட்டம் காடு அந்த மாதிரி நெறைய கடினமான வேலைகள் வந்து செ செய்வாங்க அதனால அவுங்களுடைய உடம்பு வந்துட்டு நல்லா ஆரோக்கிய முக்கியமாவு வலுவானதாவு இருந்தது ஆனா இந்த காலத்துல பெ பெரும்பாலான மக்கள் வந்து கைபேசியிலயு ஆ கணினிலையுமே இருக்கறனால நிச்சயமா வந்து ஒரு குறிப் பிட்ட வயதுக்கு மேலேயே இன்னைக்கு சிறு வயதிலேயே நெறைய பேர் வந்து ஆஹ உடல் வந்து முடியாம போயிறது ஆனால நிச் முக்கியமா அவுங்க வந்து ஒரு உடல் பயிற்சிங்கறத வந்து தன்னோட அன்றாட வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமானதா அவுங்க வந்து து வெச்சுக்கணு அதுல பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சி யோகா பயிற்சி அல்லது ஜிம்முக்கு போய் பண்றது அந்த மாதிரி பல்வேறு வகைகள் வந்து இருக்கு அதுல ஏதாவது ஒரு தலைப்ப பத்தி நீங்க தொடர்ந்து பேசுங்க மீதி இருக்கிறத நா பேசுறே தம்பி
சொல்றது இந்த இந்த ஜென்ரேஷன்ல மோஸ்டா எல்லாமே அ அழிஞ்சு போச்சு. எல்லா அவுங்கவுங்க சோம்பெரியா இருக்காங்க.
உம் நீங்க நடைப்பயிற்சியினுடைய முக்கியத்துவம் பத்தி தெரி தெரியுனா அது தொடந்து பேசுங்க.
இப்ப நானே என்னயே எத்துகங்ளே நா வண்டி வாங்கிட்ட உனே நா அந்த அளவுக்கு நாடக்கறது அதெல்லா செய்யறது இல்ல. நா எங்க போனாலு வண்டிலதா போற. வண்டில தா வர. இப்பதா கொஞ்ச நாளா வந்து செரி நம்ம எதுக்கு வண்டியெத்துனு போனு. எங்கன்னா போனா அப்டே நடந்து போலாங் கடைக்கு அந்த மாரி அ அதுக்கு நம்ம அதுக் போனா கொஞ்சோ காலோ அஹ் அப்டியே காப்ஸ வந்து இறுக்கி புச்சுனிருக்க மாரி இரு இருக்கு.
நிச்சீமா தசை புடிப் வந்து ஏற்படுது உம்
அதனால டெய்லி நடந்து அப்டியே கால் நல்லா ஃப்ரீயா அக்கிட்டு அது நா பண்றோ
நிச்சயமா நிச்சயமா அதுக்கு என்ன பண்லா அப்டின்னா நம்ம பக்கத்துல இருக்கக் கூடிய கடைகளுக்கு அல்லது சின்னச் சின்ன வேலைக்கு கள் செய்யும் போது து ஆ ப பக் பக்கத்துலதா அப்டின்னா நிச்சயமா நம்ம அ வந்து இருசக்கர வாகனத்தை எடுக்கறது தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு அஞ்சு நிமிஷ் பத் பத்து நிம்ஷ நடைப்பயிற்சில்ல நம்ம அந்த வேலைய செஞ்சுட்டு வந்துடலா அப் டின்னா நம்ம பக்கத்துல போய் நடந்து போய் செஞ்சுட்டு வரத வந்து வழக்க மா வச்சுக்கணு அப்படி முடியாதவங்க ஒரு வேலை ஐ டி ஃபீல் அந்த மாரில்லா இருக்காங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து காலைல ஒரு அரை மணி நேரம் அல்லது து ஒரு மணி நேரமாவது அ தொடந்து ஆ வாக்கிங் போயிட்டு வரத் து வந்து ஒரு பயிற்சியா வந்து வெச்சுக்கணு. என்னுடையத் தந்தை வந்து பாத்தீங்கன்னா கடந்த முப்பது ஆண்டு காலமா வந்துட்டு ஹ டெய்லிமே வ ந்து அவர் ரு குறஞ்சது ஒரு மணி நேர் ரத்திலேந்து ஒன்ற மணி நேரம் வந்து நடக்கும் பயிற்சி வந்து வழக்கமா வச்சிருக்காரு. அது மாரி நடக்றப்ப நமக் என்ன பலன்கள் அப்டின்னா பிற்காலத்துல நம்ம வந்து யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கொரு நாப்பது வயசாகட் டு ஒரு அறுவது வயசு ஆகட்டு நம்ம கடந்தோ அப்டின்னா நெறைய பேரு வந்து பக்கவாதம் அல்லது பல்வேறு நோயின்ன நம் ம அவஸ்தப்பட்டுட்டு இன்னொருத்தர வந்து டிபெண்ட் பண்ணி இருக் க்கிற மாதிரி ஆயிறுது ஆனா இந்த மாதிரி நெறய போய்ருத் முயற்சி அல்லது ஒரு பயிற்சி வந்து நம்ம தொடர்ந்து ஒரு அஞ்சு கா அஞ்சாண்டு காலம் பத்தாண்டு காலம் நம்மளுடைய வளர் பக்கத்துல வச்சிருந்தோ அப்டின்னா அவங்க தன்னோடைய வயோதிக காலத்துல வந்து அவங்க தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து ஆ யாரையு சார்ந்துருக் வேண்டிய அவல நிலை வந்து இருக்காது அவங்களு நிம்மதியாயிருந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களு வந்து நிம்மதியா இருக்கறதுக்கு வழிவகை செய்வாங்க நா பாக்றது வந்து நம்ம பாத்துக்கலா பட் நம்ம வந்து இப்ப அவங்க பெட்ரிட்டன் அந்த மாரில்லா ஆயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சிரமந்தான
ம் ம் ம் ஆமா
ஏன்னா அந்த காலத்து மக்கள் வந்து இன்னொருத்தர சார்ந்து இருக்கறத்துக்கு வந்து விரும்ப மாட் ட்டாங்க அப்ப அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி நம்மளு எதிர்காலத்த எல்லா நம்மளோட ஃப்ரீயா பிள்ளைகளுக்கு வந்து டிப்பெண்டெண்ட்டா இருந்துறக் கூடாது அப்டின்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா இந்த மாதிரி பயிற்சிகள் வந்
ஆ ஆ
யோக பயிற்சி பத் தி உங்களுக்கு எதாது ஐடியா இருக்குங்களா
இப்ப எதுமே நாங்க எந்த எக்ஸசைஸ்ல்லா அந்த மாதிரி பண்றது இல்லயே யோகாலா செரி
அந்த மாரி எதும் பண்றதில்ல நீங்க இப்ப ஒர்க்ல இருக்கீங்களா இல்ல படிச்சிட்டுருக்கீங்களா தம்பி படிச்சிட்டுருக்கீங்க செரி செரிங்க ஆ அப் அப்பற இங்க வந்து என்ன பண்ணலான்னா கல்லூரிக்கி பக்கத்துல அந்த மாதிரி வந்து நடைப்பயிற்சி நடந்து போற பழக்கோ வந்து கொஞ்சோ வச்சிக்கிறது நல்லது
ம் ம் அதுதா இப்ப எப்டி சொல்றது காலேஜ் வந்து எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸு டிஃப்ரன்ஸு நா அங்க பைக்ல போயிட்டு அது அப்பறமா அங்கந்து நாங்க நடந்துதா போவோ எங்க போனாலு சும்மா ஒரு கடைக் கி போறதோ எங்கனா எங்கனா வ சு அந்த மாரி கேன்டீன்னு வெளியே போது ஆ அந்த மாரி நடந்துதா போவோ
ஒ
அந்த எங்கன்னா வெளியே போனாலா பெரச்சன இல்ல நடந்து போவோ
ஆ
ஆ இந்த மாரி இங்க அந்த அளவுக்கு நடக்க மாட்டோ
ஒ சரி சரிப்பா சிறு வயது அப்டிங்கறனால நீங்க வந்து அந்த விளையாட்டு இதுலல்லா கொஞ்சோ அதிகமா ஈடுப்படுத்தி திகிட்டீங்கன்னா ஃபிசிக் க்லா வந்துட்டு நல்லா ஸ்டென்தா இருக்க முடியு நிச்யமா இந்த கிரிக்கெட்டு ஃபுட்பால்
அதல்லா வீக்லி வாங்கிச்சு எப்பமே வெள்ளாயாடு ஓ
ஆ
ஆ கிரிக்கெட் வந்து எப்பயுமே இந்த ஈவினிங் டைம் கன்ஃபாம் வெள்ளாயாடுவோ
ஆ எதோ ஒரு பயிற்சி ஏன்னா சிறு வயதுங்றனால அ அந்த வெளையாட்டு துறையில் ஆர்வம் இருக்கு அப்டினா அதுல நமக்கு தேவை உடல் அசைவு ஆ ஏதாவ்து ஒரு தொடர்பயிற்சி நம்ம நாளக்கி வெ ச்சு முடிச்ட்டு வேலக்கே போனாலு எதோ ஒரு பொழுதுபோக்கு இருக் குணோ அது நம்மள நமக்கு உடல் பயிற்சி தரக்கூடியதா இருக்ற மாதிரி வந்து பாத்துக்றது நல்லதுங்க
ஆமா
யோக பயிற்சிங்கிறது வந்‌ து பாத் ம்னா நமக்கு யோகாசனங்கள் வந்து சொல்லி தருவாங்கா அதுல வந்து பத்தீங்கென்னாம் தியானம் உடல் பயிற்சி அல்லது ஆசனங்கள் ஆ சூரிய நமஸ்காரம் அந்த மா செரி ஒரு இருவத்ல இருந்து முப்பது ஆ ஆ பயிற்சிகள் வந்து நமக்கு தருவாங்கா அந்த பயிற்சி தொடர்ந்து செய்யும்போத் து நமக் அந்தா ஆ மசில்ஸ் கிராம்ஸ் அந்த மாதிரி நமக் சதைப்பிடிப்பு அந்த மாதிரி எல்லா இல்லாம ஆ நம்ளோட் நீயே ஒரு முப்பது நாப்பது வயதிலயு கூட நம்ம வந்து இருவது வயதிக்கான செயல்படுதல் எல்லா செயல்பட்ற அளவுக்கு வேகமா செயல்பட முடியூ
ம் ம்
அவ்ள்தா அது போக நீங்க ஆ நா வந்து பண்ணுவே தம்பி தினமும் ஆம கால் மணி நேரத்துலர்ந்து ஒரு மணி நேரம் வந்து பண்ணுவோ
ஓ
அது வந்து
சேர் சேர்
த்துல இருக்கு அம்மா அப்பா இருக்கிறப்ப நடை பயிற்சி போவோ எங்க குடும்பத்துல எல்லா ருமே வந்து எக்ஸசைஸ்க்கு முக்கியத்துவம் குடுப்போ அம்மா அப்பா வந்து நடைப்பயிற்சி போவாங்க என்னுடைய உடன் பிறந்த சகோதரிகள் லெல்லாம் வந்துட்டு ஜிம்முக்கு போவாங்க தினமும் ஒரு மணி நேரம் ஜிம் எக்சைஸ் போவாங்க அவங்களுடைய உடம்புக்கு எந் த எக்ஸைஸு ஃபிட் ஆகுதோ எல்லாத்துக்கு எல்லாமே வந்துட் துட்டு ஃபிட் ஆகாதுல்ல இப்ப நம்மளால வெயிட்டல்லாம் தூக் க்க முடியாது அ அப்டின்ன நம்ம வந்து ஆஹ் யோக பயிற்சி அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலா எல்லாமே வந்து உங்களுக்கு அஹ் பாடி ஸ்ட்ரென்தனிங் தா அப்ப நம்மளுடைய உடம்பு கு எது செட்
ஆஹ் அந்த மு முறை வந்து ஏதாவது ஒரு மு முறை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும் எனக்கு வந்து கொஞ்சோ ஆன்மீகத்துல நாட்டம் வ அதிகம் அப்டிங்கறனால நா நா யோக பயிற்சி தியானம் அந்த மாதிரி வரிகள்ல்ல வன் நானும் என்னுடைய மகன் எல்லாம் வந்துட்டு அப்டி வந்துருவோம் அப்றம் என் என்னோட கனவு வந்து இந்த வெயிட் லிஃப் ட்டிங் பயிற்சி வந்து செய்வாங்க இந்த இரும்புல வந் வந்துட்டே இருக்கும் இல்லங்க அந்த அஞ்சு கிலோ பத்து கிலோ தம்பிள்ஸ் செலத்து செய்வாங்கல்ல சோ அவங்க வந்து து வீட் ல இருந்தே வந்துட்டு பண்ணிக்குவாங்க தினமும் ஒரு மணி நேரோ அந்த மாரி திரி வந்து அந்த தம்பள்ஸ் வெய்லிப் டிங் எடுத்து பண்றது லேடிஸ் வந்த அந்த மாரி வெயிட்டுல தூக்க முடியாதுல்ல
அப்போ குடும்பமே ஃபுல்லா வந்து இந்த பயிற்சிக்காக கொஞ்சோ நோரோ
நேரம் வந்து ஒதுக்கணு அதுக்கு காரணோ என்ன அப்டின்னா எங்களுடைய வாழ்க்கை முறை தா பாத்தீங்கன்னா ஆஹ் என்னுடைய மாமனார் மாமியா வந்து பெருசா உடல் பயிற்சி சில கவனம் செலுத்தினது கிடையாது ஆஹ் அதாவது ஒரு வாழ்க்கை வித்தியாச சொல்ற என்னுடைய தாய் தந்தையர் வந்து அ இந்த நடைபயிற்சி பழக்க இருக்றவங்க ஆஹ் ரெண்டு குடும்பத்திலயுமே பெரியவர்கள் வந்து மோர் ஓவர் லெஸ் ஒரே வயது உடையவங்க தா
ம் ம்
மாமனார் மாமியாருக்கு வந்து அந்த நடைபயிற்சியோ அல்ல து உணவு ஆஹ் கட்டுப்பாடு அவேர்னஸ் வந்து இல்லாதனால ஆஹ் சர்க்கரை நோ ய் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடத்துக்குள்ளயே கால் வந் து எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலா அவர் இறந்தும் போய்டாரு அப்ப அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்திருந்தா மரணம்ங்கிறது வந்து தவிர்க்க முடியாதுதா பட் இருந்தாலு சிரமப்பட்டு இறந்திருக்க வேண்டியதில்லல்ல ஆனா அது அதே வயது தா என்னுடை ய தந்தைக்கு ஆனா அவரு நாங்க சின்னதா இருக்கறப்பலரு ருந்து எங்க அப்பா வந்து நடைப்பயிற்சி போவாங்க அப்ப அதோட முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியாது எங்க அப்பா நடந்து போனாருன்னா நாங் குளு நடந்து போவோ காலேஜ் எல்லா போகும்போது ஒரு அரை கிலோமீட்டர் முக்கா கிலோமீட்டர் பஸ் இருக்கு இருந்தாலு என்னோட அப்பா நடந்துதா போவாரு அப் போ அந்த பஸ்ஸுக்கு நிக்கிற நேரத்துல நாங்களு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்துதா போவோ அப்ப இப்ப எங்க அப்பாவோட வயசான காலத்துல பாக்கும்போது எங் ஒரு ஊருக்கு போ னாலு பஸ்னாலு சரி கார்னாலு செரி எதுனாலு அவங்களே போயிட்டு வந்துக்குவாங்க யாரையு சார்ந்து இருக் க்கனுன்னு இல்ல அப்பொ வயதான காலத் துல வந்து நம்ம எப்டி ஆரோக்கியமா இருக்கணு அப்டிங்றத அவங்க எங்களுக்கு வாழ்ந்து காமிச்சாங்க அப்ப இப் ப்ப நம்ம அத வாழ்ந்து காமிச்சதானா நம்ளைக்கு நம்மளுடைய எங்களுடைய கொழந்தைகள் வந்து அத பாத்து வளருவாங்க அதா நா ப்ப எல்லாருமே இப்ப சின்னக் கொழந்தை என்னுடைய தங்கச்சி கொழந்தைங் கல்லா சின்ன கொழ ந்தைகதா இருந்தாலு ஃபுட்பால் அந்த மாதி ரி எதோர் இதுல வந்து சேத்தி விட்ருவாங்க கம்பல்சரியா அந்த சின்னதுல இருந்தே நம்ம இப்ப எப்டி சாப்படுறது தூங்கறது அது மாரி உடல் பயிற்சிங்கிறது சின்னதுல இருந் அதே நம்ம பழகிக்க வேண்டிய ஒரு அத்தியாய கடமை நாங்கல்லா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்ததுக் அப்புறந்தா செய்ய தொடங்குணோ அனா அவுங்களுக் அந்த மாரி இதெல்லா இல்லாம சின்ன வயசுல இருந்தே சொல்லி் குடுத்துருணு அப்டிங்கிற மாதிரி வந்து பழக்கப்படுத்திட்டு இருக்கோம்
அது நல்லதுதா அது ஒரு பெரிய அஹா அன்றாட வாழ்க்கையிலே இது ரொம்ப முக்கியமான விஷ்யந்தா
நிச்சியமாப்பா நமக்கு குடுத்த நேரமா முடிஞ்சிரு ச்சு தொடந்து நம்ம அடுத்துல்ல தொடர்ந்து பேசுவோம்பா நன்றி வணக்கம்
ஓக் அஹா நன்றி